ஹலோ
ஹலோ கேக்குதா நான் பேசுறது தெளிவா இருக்கா என் சரி லீவு
தெரிவா இருக்குங்க க்ளியரா
ஆஹ் பேஸ் ம் நம்ம இப்ப என்ன தலைப்பு தேர்ந்தெடுக்குலாம் அவன் முன்னாடி பேசன அதே தலைப்பு பேசலாமா இல்ல வேற தலைப்பு பேசலாமா
அந்த தலைப்புக்கு பேசணும் இல்ல எதிர்பார்ப்புகள் வேணா பேசலாம் வந்து நீங்க அத அதுவேணா பேசலா நீங்க அந்த இது து பேச கூடாது ஒரு ஸ்டோரி மட்டு பேசக்கூடாது ஆமா ஆமாங்க
சரிங்க ஓகேங்க சரி எதிர்பாப்பே சொல்லுவாங்க சரி உம் எதிர்பார்ப்புல நீங்க ஒரு விஷயம் எதிர்பாத்து அந்த விஷயத்த அவங்க பண்ணி க்காங்களா இந்த விஷயம் நா எதிர்பாத்தேமா ஆனா அத அவங்க பண்ணிட்டாங்க எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் திருப்பி சொன்ன நீங்க ஏதா ஒரு விஷயங்கள அந்த நினைவுகள எனக்கு ஷேர் பண்ண முடியுமா
நான் எதிர்பாத்தது வந்து அவங்க பண்றதுன்னு பாத்தீங்கனா உஹம் உஹம் உம் இருக்கு ஆஹ் நா நான் எதிர்பாத்த ஒரு விஷயம் என்னனா எனக்கு அவங்க வந்து பர்டேக்கு எனக்கு கிஃப்ட் குடுப்பாங்கன்னு நெனச்ச அத அவங்க வாங்கிட்டு வந்துருக்காங்க ஆனா எனக்கு அவ குடுக்கல அவங்க
று ஆமாங்க அது வந்துட்டு கரெக்டா அவங்க வந்துட்டு நீங்க அவங்க வந்த எடத்துக்கு போயிருக்கணும் ம் அவங்கள அதுக்கு ஏமா தாம இருந்திருக்கணும் சரிங்களா அவங்க வந்துட்டு கொண்டு வந்து தூக்கிட்டு வந்துருப்பாங்க சொல்லிருப்பாங்க அது வேற உங்களுக் கிட்ட பதிவு பண்ணிருப்பாங்க தானே நா கொண்டு வந்திருக் க்கே உங்களுக்காக அப்டின் சொலிவிட்டு நீங்க வந்தா அவங்க கையில தருவே அப்டின் சொல்லிட்டு அங்கே நீங்க போகாம இருந்தா அவங்கள ஏமாத்தினது உங்களோட தப்பு தானங்க அப்ப நீங்க அவங்ககிட்ட ஆஹ் நீங்க அவங்ககிட்ட கிஃப்ட் எதிர்பாத்தது தப்புங்க வ
எதிர்பாக்கற தப்பில்ல இல்லைங்க நா சொல்றது கேளுங்க நீங்க சொன்ன மாரி நா அவங்ககிட்ட ஒரு ஒரு விஷ்யோ எதிர்பாத்தே எனக்கு வந்து அவங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து போட்டோ வந்து எனக்கு வந் இது குடுக்குறாங்களா அப்படி எதிர்பார்த்த தா குடுத்தாங்க எனக்கு ரொம்ப நாள் கழிச் அவங்க வந்து அவங்க போட்டோ வந்து எனக்கு வந்து நார்மலா போட்டோ அனுப்புனாங்க எனக்கு இன்னு அது மிகப்பெரிய எனக்கு ஒரு இது மாரி ஆச்சுல்லங் ஹலோ
போட்டோ அனுப்பனுன் எதிர்ப்கறது ரொம்ப எ நடந்துச்சு அப்படின் சொல்லி சொல்றீங்
ஆமா ஆமாங்க
வேற என்ன எதிர்பார்ப்பு நடந்துருக்குன்னு சொல்லி சேர் பண்ண போறீங்களா
என்ன மெரட்றது
நீங்க நா என்ன விஷ்யோ கேக்குறேனா இப்ப நீ ஒரு பெரிய விஷ்யோ எதிர்ப் பாத்துருக்கீங்க நா கேக்குற கொஸ்டின் உங்களுக்கு புரியுதா எனக்கு அவங்க பண்ணலா அப்படின் நீங்க மனசு அப்படியே நினைச்சிட்டே இருக்கீங்க நம்ம மாதிரி தா இந்த விஷயத்த சொல்லி சொல்லி சொல்லி நெனச்சிட்டே இருக்கீங்க ஆனா அந்த விஷ் யோ உங்களுக்கு நடந்துச்சு அதத்தா உங்களுக்கு அவங்க பண்ணிட்டாங்க
மீட்டுள்ள மீட் அதாக மீட்டுன்னு சொன்னாங்க ஒரு தடவைங்க எனக்காக
புரியலங்க
மீட்டூ மீட்டூன் சொன்னாங்க
அது நீங்க எதிர்ப் பாத்துட்டே இருந்தீங்களா ரொம்ப நாளா
ஆஹ் எதிர் பாக்காம இருப்பனாங்க அதிவ ரொம்ப நாளாவா ஆன அத விட இன்னொரு ஒரு ஒரு வார்த்தைக்காக ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கே ஆனா அது அது கிடைச்சதே எனக்கு பெரிய விஷ்யந்தா அதா அவங்க வாயில இருந்து வர ஒரு பெரிய விஷ்யந்தானே வச்சுக்கோங்களே மீ டூ நா சொன்னதுக்கு அவங்க மீ டூன்னாங்க அதே வந்து பெரிய விஷ்யோ எப்டி சொல்றது அவங்க வெளையாட்டா சொல்லிருக்கலா அத அவங்க வந்து அவ வந்து ஃபிரண்டா சொல்லிருக்கலா சேர் சொல்லைல என்ன ரியாக்ட் பண்ண சொல்லிருக்கலா அந்த வார்த்த வந்து அது எனக் வந்து எவ்வளவு பெரிய வார்த்தைங்க எனக்குதா தெரியு அதுக்கப்புறோ அவங்க நா அ அடிக்கடி எதிர்பாக்கறது வந்து எ பேர் சொல்லி அவுங்க கூப்பிடணுன் எதிர்பாப்பே அவங்க என் பேர் வந்து அழகா சொல்லுவாங்க அவங்க எம் பேர வந்து ரொம்ப ரொம்ப அழகா சொல்லுவாங்க அழகா சொல்லி அ டே என்ன அப்படிங்கற மாரி சொல்லுவாங்க ன்ன ன்ன அப்படிம்பாங்க அது ரொம்ப அழ ரொம்ப அது ரொம்ப புடிக்கு எனக்கு திடீர்னு நம்ம ஏதோ ஒன்னு யோசிச்சு பேசிட்டு இருப்போ திடீர் வந்து பேர் சொல்லுவாங்க சரியில்ல அப்புடி சொல் பேர் சொல்லி சரியில்ல அப்படி அதெல்லா போவோ அததுல்லா அவங்ளுக்கு அது தெரிசு தா தெரியல ஆனா எனக்கு அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு அது அது அந்த வீட்டோ சொல்றது அந்த ஃபோட்டோனு அது அ அதுக்கப்புற அ அவங்க எனக்காக ஒரு ஒரு பொருள ஒன்னு வாங்கி எனக்கா சென்ட் பண்ணாங்க எனக்காக எனக்காக பண்ணாங்க எல்லாத்தையு அவங்க அது அது வந்து எனக்கு நீடெடு தா அது ஆனா வந்து அந்த பொருள வாங்கி எனக்காக சென்ட் பண்ணது எனக்கு ஷாக்கிங் ஆன நியூஸ் அவுங்க அது ஆஹ் எனக்காக ஒருத்தவங்க இவ்வள பண்றாங்க அப்படிங்கறதல்லா ஃபஸ்ட் டைம் இல்ல
சரிங்க சரிங்க நல்ல விஷய தா சரிங்க வேற ஏதாவது பதிவு பண்ணனு விரும்புறீங்களா
அப்புற நா ஒரு பெரிய ஒ ஒரு எதிர்பார்ப்ப உங்களுக்கு பூர்த்தி பண்ணனு நெனைக்கறே அந்த எதிர்பார்ப்ப நாவந்து எப்புடி பூர்த்தி பண்ண போறேன்னு தெரில ஆனா
அப்படி என்ன எதிர்பார்ப்புன்னு தெரிஞ்சுக்கலாமா என்ன எதிர்பார் ன்னு தெரிஞ்சுக்கலாமா
அது ஒரு எதிர்பார்ப்பு இருக்குங்க அது அவங்களுக்கே தெரியுங்க அது என்னன்னு சொ
அதாங்க இந்த இதெல்லா எனக்கு நீங்க பதிவு பண்றீங்களான்னு நா கேக்கறே அது என்ன எதிர்பார்ப்புன்னு
உம் நா உங்களுக்கு இல்ல மீன்ஸ் நா உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கிப்ட் ஒன்னு பண்ணனு நா ரொம்ப நாளா எதிர்பார் நா பண்ணணுனு இருக்க அவங்க பண்ணணுனு நெனைக்கல அத அவுங்க அக்செப்ட் பண்ணனு நெனைக்கிற அவ்ளதா வேற எதுவு கெடையாது
நீங்க குடுக்குற பரிசு பொருள அவங்க ஏத்துக்கணுனு நீங்க நெனைக்கிறீங்க
ஆமாங்க
அது ஒரு பெரிய எதிர்பார்ப்புதா உ ஓகே நீங்க அத அவுங்க ஏத் துப்பாங்கன்னு நெனைக்கிறீங்களா இல்ல நிராகரிப்பாங்கன்னு நெனைக்கிறீங்களா
ம் மோஸ்ட் ஆஃப் இது ஹன்ட்ரடு பர்சன்டேஜ் நயன்ட்டி பாய்ன்ட் நயன் பர்சன்டேஜ் ஹன்ட்ரடு பர்சன்டேஜ் ஏத்துப்பாங்க அது அது அவங்களுக்கானதா இருக்கு நெனைக்கிறே நா அவுங்க அவுங்களுக்காக மட்டு அவுங்களுக்காக மட்டு நா ஒரு பொருள் வந்து பொருள்னா மீன்ஸ் அன்னைக்கு ஃபுல் டே வந்து எங் கூட இருக் இருக்கப் போற அந்த ஃபுல் டே வுமே நா வாங்கி தர சின்ன சின்ன ஒரு பிள்ள ஒரு த ஒரு ஒரு நா சொன்ன ஒரு ஒரு முப்பத்தொரு கிஃப்ட் ங்க ஓகே ஒரு முப்பத்தொரு கிஃப்ட் பாத்து பாத்து முப்பத்தொரு கிஃப்ட் நா வந்து ப்ளேன் பண்ணி வச்சிரு க்கே அத இப்ப ரீசண்டா மீன்ஸ் இப்ப நா ஒரு சில கிஃப்ட்லா வச்சிருந்தா அதெல்லா வந்து வேணான்னு அதெல்லாம் வேணான்னு அவாய்ட் பண்ணிட்டு சில கிஃப்ட்ஸ்லா வந்து நா வந்து ப்ளேங்க் ஆ அவங்க பேசறத வச்சு ஒரு சில கிஃப்ட்ஸ் எல்லா வந்து எது எது இம்பார்டன்ட் சொல்ட்டு அதெல்லா ரொம்ப நெறைய நா யோசிச்சு நெறைய விஷய இது நா வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கே சின்ன சின்னதா அழகழகா அவுங்குளுக்கு புடிச்ச மாரி ஒரு ஆண்ட்டி கா ஒரு சில ப அவங்குளுக்கு ரொம்ப புடிச்ச ஒரு கிஃப்ட் ஆன்டி ஆன்டிக் கிஃப்ட் ஒன்னு தேடிட்டு இருக்கே அது கெடைக்க மாட்டேங்குது குட்டி குட்டியா ஒரு முப்பத்தொரு கிஃப்ட் அவுங்களுக்கு க்காக ஒரு கிஃப்ட் ஒரு கிஃப்ட் பேக் பண்ணிட்டு இருக்கே நா ஆ
உங்களுக்கு இவளோ மென கெடுதல் ஒரு ஏமாற்றத்த குடுத்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க
ஏமாற்ற ஏங்க ஏமாற்றத்த எப்புடிங்க குடுக்கு
ஏங்க நீங்க இவ்ளோ கிஃப்ட் எல்லா வாங்கி குடுக்குறீங்கங்க அவுங்க வாங்கிக்கவே இல்லங்க அப்ப அது உங்களுக்கு பெரிய ஏமாற்றந் தானங்க
ஏங்க நா முப்பத்தி ஒரு கிஃப்ட்டுமே வந்து அந்த அந்த அந்த அவங்களோட பர்த்டேல இருந்து ஒரு முப்பத்த ஒரு நாளுக்கு முப்பத்தொரு கிஃப்ட் ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு கிஃப்ட் அந்த ஸ்பெஷலா வந்து அவங்களுக்கு நா நாய் போய் நேர்ல போய் குடுக்க போறதில்ல அவுங்களுக்கு அந்த கிஃப்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரிசீவ் ஆகுற மாரி நா பிளான் பண்ணிருக்க டெய்லி ஒவ்வொரு கிஃப்ட் அந்த தேட்டி டேஸ் தேட்டி ஃபர்ஸ்ட் டே வுமே அது ஒரு முப்பத்தொரு நாளைக்கு ஒரு முப்பத்தொரு கிஃப்ட் அவங்களுக்கு லாஸ்ட் நாளு ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் ஆன கிஃப்ட் ஒண்ணு இருக்கு அது ஒட்டுக்கா நெனைச்சாலு ஒட்டுக்காவுமே என்னால குடுக்க முடியாது அந்த கிஃப்ட் அ அந்த கிஃப்ட்ஸ் எல்லாமே ஆனா எனக்கு முப்பத்தொரு நாளு முப்பத்தொரு கிஃப்ட் குடுக்கும்போது அவ அத
அதுக்கு நீங்க அதுக்கு அவுங்க ஒங்க பக்கத்லயே இருக்கணு வீக்லி நீங்க குடுக்குறதுக்கு
அப்புலா இலங்க கொரியர் தாங்க முப்பத்தொரு நாலு முப்பத்தொரு கொரியருங்க அவுங்க நெனைப்பாங்க இன்னைக்கென்னா மிஸ் அவுக டெய்லி வந்து முப்பத்தொரு நாள் வந்து என்னென வரு அவுங்க யோசிக்கணு அவுங்க அவ புடுச்ச சாக்லேட்ட இருக்கலா அவுங்களுக் புடுச்ச அந்த விஷ்யமா இருக்லா ஆனா அவளுக்புடுச்சாக்லேட் வந்து ஊட்டில இருக்க அந்த ப்ளாக் சாக்லேட் தா அவுங்களுக் புடிக்கு ஹோம்மேட் சாக்லேடு் அதுவ் கூட வாங்கி அனுப்லா ஒரு நாளு அது இங்கெது வாங்கிஅனுப்மாட ஊட்டி போயி அங்கிருந்து வாங்கி அவுங்களுக் நா அனுப்பிவுடுவே அது நா எங்க போய் எங்கப் ப ஆமாங்க எம்பத்தொரு கிலோமீட் இங்கெதா இங்கெதா இங்கிது நா போயி அந்த கலைலெருந்து ஊட்டி ஊட்டிலெந்து கொரியர் பண்றே நானு அன் அவுங்களுக்கா அந்த அந்தஸ் கொரியர் பண்ணுவே அ அதுதாங்க நா சொல்றே அந்த மாரி வந்து சில எல்லா இருக்கு அவுங்க சில இதெல்லா புடுச்சிருக்குன் சொல்லிருக்காங்க எங்கிட்ட அந்த எல்லாமே அவ அந்தந்த ஏரியாலந்து வெஸ அவுங்களுக் போய் நா இது பண்ணுவே கடைசி கிஃப்ட் வந்து அவுங்கூர்லெந்து அவுங்களுக் கொரியர் போவு சே‌ அந்த மாரி ப்ளான் பண்ணிர்க்கே இல்லெனா ஒட்டு மொத்தமாந்த ஒரே அ மீன்ஸ் அப்டி அவுங்க வீட்ல எதா
நீங்க உண்மைல அதிகமான ஏமா எதிர்பார்ப்பு வந்து அதிகமான ஏமா ற்றத்த தாங்க கொடுக்கூ அதனால நீங்க தெளிவாவே யோஸ்ச்சுக்கோங்க தோ ஒரு முடிவும் பண்றதுக்கு முண்ணடி செரிங்ளா ரொம்ப எதிர்பார்ப்பு வச்சுக்காதிங்க எந்த ஒரு விஷ்ய துக்மேலயு எந்த ஒரு பத்து வச்சுக்காதீங்க நம்ம வந்துட்டு கொஞ்சோ இலகுவாவே அந்த பத்துகள்லா கொறச்சு ஏமா எதிர்பார்ப்பையு கொறச்சு இருந்தோ அப்டின் சொன்னா அந்தளவுக்கு ஏமாற்றத்த அடைய மாட்டோ அப்டி சொல்லிட்டு என்னோட கருத்து செரிங்களா அதுதா ஏமாட்டங்குறது வாழ்க்கைல ரொம்ப நீடட் தா ஒருத்தங்க ஏமாந்தாதா அந்த அந்த லெசன்ஸ் கெடைக்கூ நமைய மனுஷங்க எப்டி பட் அவுங்களோட இயல்பு என்ன தன்மை என்ன அப்டிங்கிறது தெரிய வரு அது பிரச்சன இல்ல ஆனா என்ன என்ன சொல்றது அந்த எதிர்பார்ப்பு ஃபுல்லாவே ஏமாந்தே போயிட்ருந்தா அது வாழ்கைய வாழ விடாது வெறுப்பாருக்கூ அது என் என்னொட என்ன சார்ந்த ஒரு அந்த வெ அட்வைஸ் ஸா வச்சுக்கோங்க செரிங்ளா
என்னங்க நா குடுக்க போற அந்த கிஃப்ட்ல அந் நா த அத குடுக்கப் போற அந்த முப்பத்தொரு கிஃப்ட்ல பாதுட்டு சத்தியமா சொல்றங்க அவ என்ன என்ன விட்டுட்டு அவ‌ போவே போவே மாட்டாந்தளவுக் ஒரு கிஃப்ட்டு கிட்டதட்ட அதெ ஸா அது ஒரு மீட் எக்ஸ்பென்ஸ்லா பெரிய எக்ஸ்பென்ஸ்லா பண்ணி கிஃப்ட்லா குடுக்கப்போல ஆனா எக்ஸ்பென்ஸ் பண்ணாம சிம்புளா இருந்தாலுமே அந்த கிஃப்ட்ஸ் எல்லாமே அவுங்களுக்கு ரொம்ப ரொம்ப புடிச்ச புடுச்ச கிஃப்ட்ஸ் எல்லா ஆ
செரிங்க அது உங்களோட தனிப்பட்ட விருப்பொ
யோஸ்ச்சு பாருங்க அவுங்க வீட்டுக்கு ச அவுங்க வீட்டுக்கு ஒரு ஒரு ஒ‌ ஒ ஒரு முப்பத்தொரு பார்சல் வருது அட்ட டைம்ல அனுபுனா என்ன பண்ணுவாங்க அவங்க
அட்ட டைம்ல வந்தா வீட்ல வீட்ட விட்டு விரட்டுவாங்க கா அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னு கேளுங்க ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு இல்ல அவங்க வீட்ட விட்டு வெரட்டிருவாங்க
விட்டுறாங்க அவங்க
ஏங்க டெய்லி கிப்ட் வாங்குறது காசு எங்க இருந்து வருது யாரு அனுப்புறாங்குற கொஸ்டின்லா பண்ண மாட்டாங்களா நீ என்ன அவங்கள நல்லபடியா இருக்கணும்னு நெனைக்கிறீங்களா இல்ல பிரச்சனையில மாட்டி விடணும்னு நெனைக்கிறீங்களா
இல்ல ஒரே நாள் அனுப்புனா ஒரே கிஃப்ட் அனுப்புனா
எங்க முப்பத்து ஒரு கிப்ட் அதுவு அத்தன பொருள் கள் வந்தா அவங்க என்ன அவங்களால எப்டி எந்த ஒரு விஷயத்தையு ச சமாளிக்க முடியும்னு நீங்க நெனைக்கிறீங்க
ஏங்க அவங்க நெனைக்கிற மாரி பெரிய முப்பத்து ஒரு கிஃப்டுமே பெரிய பெரிய பை
எனிய பெரிய இல்லைனாலு தனித்தனியா முப்பத்தொண்ணு வந்தா எப்டி சமாளிக்க முடியு இப்ப பச்சியவழகலா
அஹ் ஒரு ஒரு டிவி கால் பாக்ஸ் ஃபுல்லா ஒரு இமேஜ் வர அவரு பிரிட்ஜ் கார்ட்டன் பாக்ஸ், அந்த மாதிரி கார்ட்டன் பாக்ஸ் உள்ள ஒரு முப்பது ஒரு கிப்ட் பெரிய கார்ட்டன் பாக்ஸ்ல வச்சு அனுப்புனா இல்ல ஒரு மி மிக்ஸி, கிரைண்டர் பாக்ஸ் இருக்கு, பெரிய கிரைண்டர் பாக்ஸ்க்குள்ள வச்சு
கிரைண்டர் பாக்ஸ் கிரைண்டரே வந் போறாங்க
ஆஹ்
இல்லங்க சரி வேற ஏதாவது சொல்லுங்க மத்தபடி இந்த டாபிக் பத்தி ஏதாவது பேசுங்க எதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்கள் சரிங்க உங்க லைஃப்ல ஒரு நடந்து பெரிய ஏமாற்றனா என்னங்க இந்த ஏமாற்றத்தை இப்போ வரைக்கு என்னால மறக்க முடியல அப்டின்னா
ஏமாட்டோன்னு அந்த மறைக்கு அந்த அழவைக்கு நா எதுவு அந்த அளவுல பெருசா எதுவு ஏமாற்றம் எதுவும் இல்ல இப்போதைக்கு வந்தது இல்ல பெருசா எதுக்குமே வந்து ஃபீல் எல்லாம் பண்ணது இல்லைங்க நா ஒரே ஒரு விஷயம் ஏமா ஏமா ஏமாற்றோ இல்ல ஒரே ஒரு விஷயம் விட்டுட்டு போனது ரொம்ப ஃபீல் பண்ணுன விஷயம் ரெண்டு விஷயம் லைஃப்ல இருக்கு ஒன்னு எங்க அப்பா என்ன விட்டுட்டு போனதுக்கு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணன் மீன்ஸ் அவர் இருந்தாலே இன்னைக்கு நான் இங்க வந்திருக்கன் அது ஒன்னு அதுக்கப்புறம் என்னோட எ கார் நா குடுத்ததுக்கு இப்போ வரைக்கு ஏன்டா குடுத்தே ஃபீல் பண்ணிட்டு இருக்க ஒரே விஷயோ அது மட்டும்தா
ஒரு விஷயோ இருக்கு போது தெரியாது இல்லங்கிறபோ போது நிஜமாவே வலிச்சு அது உண்மைதா
என் காரு நா குடுத்ததுக்கு இப்பதா பிளாக் பேர்ல் கப்பல் எல்லா குடுத்துட்டாங்க அதையு பாத்து பாத்து ஒவ்வொன்னா நானே ரெடி பண்ணுங்க எல்லாத்தையு நானே உங்களுக்கு பக்கத்துலயே ரெடி பண்ணுனது இதெல்லா அசால்ட்டா கு துங்கி குடுத்த மாரி பண்ணிட்டன்
ஆஹ அது அதாங்க ஒரு பொருள் நமக் கூட இருக்கு போது அதடோ அருமைகள் தெரியாது அப்டின்னு சொல்லுவாங்க கண்டிப்பா அத வந்துட்டு நம்ம குடுத்த அப்புறமா உடனே எல்லா ஃபீல் தெரியாதுங்க கொஞ்ச நாள் அது இல்லாம இருந்து எப்பாவது தேவைப்படும்போது நமக்கு அது கெடைக்காம இருக்குமே அப்ப தெரியு அந்த வருத்தோ என்ன அப்